ஆ ஆமா
இப்போ வநது இந்த பீரிலான்சர் இந்த ஃபைபர்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்து தாம் ப்ரோ
இப்போ அது வந்து எப்படின்னா அது டோட்டலி வந்து பேஸ்ட் ஆன் நம்ம ப்ரொஃபைல் செட்டப் தான்
ம் ம்
நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கு என்ன பண்ண ஆப்ஷன்ஸ் ஐ மீன் சர்வீசஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபைல் எல்லாம் அத பேஸ் பண்ணிதான் நம்ம கிளைண்ட்ஸு அதும்ல்லாம அ இது நம்ம வந்து எடுத்த உடனே அதா ரொம்ப கம்மியாவும் போகூடாது அதிகமாவவும் போகூடாது அந்த ப்ரைசிங் சொல்லுவாங்க இல்லையா நா இது பண்றேன்னு இப்ப நம்ப பேனர் எல்லாம் ரெடி பண்ணுவோம்ல்ல யூடியூப்கெலாம் அதே அ தம்நெய்ல் அதெல்லாமே கரெக்டா ரெடி பண்ணி நம்ம போட்டு நம்ம பண்ணா மட்டும் தான் பட் ஆனா அதுல வந்து ஒரு டைம் எடுக்கும்
ஆ இப்போ இது இன்ஸ்டாகிராம் அந்த மாறி சோஷியல் மீடியால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணா
ஆ நல்லா இது வந்து எப்டி சொல்றது நீங்க ப்ரொபைல்க்கு நல்லா ஆக்டிவ்ல இருக்கணும் கீல இருந்து ஆ ஒரு அட்லீஸ்ட் எப்டி சொல்றது சார் மந்த்லி ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாவது எடுத்து ஒர்க்
அதான் ப்ரோ இப்போத்திக்கு ஒரு ஃபை இந்த இயர் முடிய ஃபைவ் மந்த்ஸ்குள்ள ஒரு அஞ்சு க்ளைண்டாவது மந்த்துக்கு ஒரு க்ளைண்ட்
ஆ அது அது ஒன்னு அதான் ஒன்னு என்ன பண்ணனும் எப்டி பண்ணும்னா ஒன்னு வெளிய ஆ நீங்க லீட்ஸ் எடுக்கறீங்க இல்லையா லீட்ஸ் எடுக்கறப்போ அவங்கள ஃபைவர் அக்கௌண்ட் மூலியமா உங்ககிட்ட வாங்குற மாறி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாவே அ உங்களோட லீட்ஸ் எல்லாமே அங்கே கன்வெர்ட் ஆகிடும் அவங்களுக்கு வந்து வந்து அடுத்த ஃபியூச்சருக்கு வந்து ஒரு ரெஃபர் பண்ணுவ இப்ப புரியுதா இப்ப நீங்க வெளிய டைரக்டா ஒரு வெப்சைட் ஒரு ஃப்ரெண்டு யாரோ வெப்சைட் வேணும்னு கேக்குறாங்க
எடுக்குறது வந்து இப்ப அது வந்து ஃபைவர் கன்வெர்ட் பண்ணி எடுக்கறாங்க ஆ‌ ஃபைபர் மூலியம்
ஃபைபர் மூலியமா அவங்க பண் பண்றாங்கன்னா பேமெண்ட்டு எல்லாமே அதே பட்ஜெட்க்குள்ள பண்ற மாறி இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஈஸியான கிளைண்ட்ஸ் வந்து் வராதுக்கு வாய்ப்பு பட் ஆனா‌ என்ன பட்ஜெட் வந்து நீங்க கொஞ்சம் பாத்த பண்ண ஏன்னா நம்ம வெளியா லீ்ஸ் எடுத்தலாம் ஏனா வெளிய லீட் வந்து கொஞ்சம் ஜெனரேடிவ் எடுக்க முடியும் அத சொல்லுவாங்கள என்னனா அதுக்கு நேச்சுரல்லா வந்து அந்த இதுக்கு எடுத்துக்கலாம் டக்குன்னு போயி ஆனா என்ன நீங்க சொன்ன மாறி கோல்டு கோலிங் இருக்கும் நானே கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கு மினிமம் வந்து ஹண்ட்ரட் டு டூஹண்ரட் கால்ஸ் இருக்கு ஏன்னா நானும் ஒர்க்ல இருக்கேன் எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் பண்ணோம் எடுத்தா ஒரு ஒன்னு ரிசபஷனுக்கு இந்த மாறி ஒரு இது இருக்கு இல்லயா நான் டைரெக்டாவே நெட்ல அந்த எடுத்துருவோம் ஃப்ரோ இப்ப வந்து போங்க ஒன் பை ஒன்னா இப்ப சிட்டி பை சிட்டியா போவே நா டேரெக்ட்டா வந்து ஆ கூகுள்ல போட்டு அப்டியெல்லா எடுக்க மாட்டே கூகுள் போட்டு எடுத்தா நம்பர் கரெக்டாருக்காதா அதனால என்ன பண்ணுவே போ இப்ப நா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிட்டி னு வச்சுக்கோங்க அந்த சிட்டிய பொறுத்து ஸ்க்ராப் பண்ண சொல்லிடுவே இந்த இந்த ஏ ஐ மோடு இருக்கு இல்லயா நார்மலாவே அதுல இங்க இந்த சிட்டிலருக்க ஆமா சென்னை ஃபுல்லால அது பெருசில்லயா அதனால ஒரு அதுக் குள்ளருக்க அந்த ஊர் ஊர்னு இருக்கில்லயா சின்ன சின்ன ஊரு பேர் பேர் சொல்ல கூடா அ பேர் சொல்லவேணா ஸோ ஸோ அதுக்கு பொ அந்த ஸ்பெசிஃபிக்கா நம்ம இது பண்றப்போ நம்ம எடுத்துக்லா இப்ப அதுவே இல்ல நீங்க கிளாடு ஓ இந்த சாட் ஜி பி டி இந்த மாரி நிறுவனத்துக்கிட்டகூட குடுக்லா ஆட்டோமெட்டிக்கா அதே ஸ்க்ராப் பண்ணி குடுக்கு இல்லயா நார்மலா கூகுள் மேப் போய்ட்டு கூகுள் மேப் போய்ட்டு நம்ப ரெஸ்ட் ஆ நியர் பை ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த லொகேஷன் ஸ்பெசிஃபிகா குட்த்தா லிஸ்ட் வரு இல்லயா லைனா
ஆமாமா ம்‌ ம் இப்ப வந்து நம்ப இப்போ டொமைன் வொஸ்ட்டிங்தா ப்ரோ பாத்துணுருக்கோ எங்க வெப்சைட்டுக்கு பட் ஆனா இப்ப நம்ப பேமெண்ட் குடுத்து பண்லாமா இல்ல வேற எதாச்சு ஆப்பர்ச்சுனிட்டி
இ இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எத்தன க்ளைண்ட்ஸ் இது வரைக்கு எடு எடுத்து பண்ணிருக்கீங்க
இப்பதிக்கி ஒன்னு எடுக்கல ப்ரோ
ஆ அப்போ என்னா பண்றீங்க ஃபஸ்டு ஒரு அட்லீஸ் மினிமம் ஃபைவ் டூ க்ள சிக்ஸ் க்ளைண்ட்ஸ் உங்களுக்கு முடிஞ்சு ப்றோ அதுல பண்ணணு இதுக்கே எடுத்து நீங்க செலவு பண்ணி மன்த்லி அதுக்கு ஒரு ஆயராய்ரூபா கட்றதெல்லா வேஸ்ட்டு ஆ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெப்சைட் தேவயே இல்ல ஓ கேவா நமக்கு வெப்சைட் எப்ப தேவனா மினிமம் நம்ம வந்து ஒரு டென் டூ டென் க்ளைண்ட்ஸ் மேல பாத்துருக்கோ நம்மளுக்கு ரெகுலரா வந்து க்ளைண்ட்ஸ் கெடைப்பாங்கன்றப்போ நம்ப அது வெப்சைட் வச்சு நம்ப அதுக்கு லீட்ஸ் நம்ளுக்கு கெடைக்கு பட் ஆனா நம்ம இப்ப வந்து நீ கண்டிப்பா எவ்ள
க்ளைண்ட்டு கிட்ட ஷோ பண்றோனா எப்டி ப்ரோ ஷோ பண்லா இப்பத்தி நம்ப டெம்ப்ளேட் மாரி
எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எது ஷோ பண்ண தேவல்ல நீங்க என்னோட என்னென்ன சர்வீசஸ் ஆ எ ஆ ரீசெண்ட்டா பண்ற எதோ ஒன்னு வெப்சைட் ஒரு கிரியேட் பண்ணுங்க எல்லா டொமைனுக்கு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு சிம்பிளான வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க அப்பமா இந்த ஒரு ஆஸ்பிட்டல் க்ளினிக்கு எதோ ஒரு ஆஸ்பெட்டலுக்கு ஒரு தனியா வெப்சைட் கிரி பண்ணுங்க அப்பமா என்ன அந்த பிராண்டட் அதா சொன்னே க்ளோத்திங்கோ இல்ல அந்த ப்ராடக்ட் சோப் அந்த மாரி சின் சின்சா ஒரு நாலு வெப்சைட் பண்ணுங்க எப்டிதா இப்ப கூகுள்ல எப்டி நீங்க எடுக்க பண்றதுல எது கிரெட்டிஸ்ஸிருக்குல்ல அந்த கிரெட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு வெப்சைட் ஒரு அக்கவுண்டுக்கு ஒன்னொன்னு கிரேட் பண்ணா கூட அத எடுத்து வச்சுக்கோங்க எப்டி அது வந்து ஆ இதாகாது ஐ மீன் என்னாசொல்றது பப்ளிஸ் பப்ளிக்கா போகாது நார்மலா நீங்க ச்சுகிட்டு க்ளைண்ட்ஸு கிட்ட காமிங்க நல்லா க்ளைண்ட்ஸு கிட்ட வந்து ஃபஸ்ட்டு டெமோவோ ஒன்னு ஒரு வெப்சைட் வச்சிப்பே அந்த வெப்சைட்ல க்ரியே பண்ணிக்குவே அவுங்க காமிப்பே மோஸ்ட்லி எனக்கு இப்போ ரீசெண்ட்டா வந்த க்ளைண்ட்டு எனக்கு டெமோவே கரெக்டாருக்கு அதே குடுத்துடுங்க அப்டின்டாங்க நா அவ்ளதா அது கிரியட்டே அழகா எடுத்து ஆ டொமைன் வாங்கி அப்பமா ஓஸ்டிங் அந்த இது பண்ணிட்டு குடுத்துட்டே
நம்ம அவுங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணம்போது ஒரு ஒன் இயர் போட்ருவமா ப்ரோ பிளானு ஒன் இயர் போட்டு ஓஸ்ட்
இதுகெல்லா வராது ஆமா நீங்க ஒன் மந்த் ஒன் இயருக்கு போட்டு நம்ம
ஐஸ் போட்டா
ஆமா பட் ஆனா கிளைண்ட் கிட்ட நம்ம அத சொல்ல தேவல்ல மந்த்லி கிளைண்ட்க்கு நம்ம இவ்ளோ சொல்லின்னூ போவூ ஐ மீன் இப்ப நான் வந்து இப்ப ரீசன்ட் ஆமா ரீசெண்டா பண்ண வெப்சைட் நா இப்ப இப்ப லாஸ்ட் வீக் தா இப்ப ரீசெண்டா பேமெண்ட் வந்தது ஒரு டென் கே கொடுத்தாங்க அது முடிச்சுட்டாங்க இப்பதா ஏனா டோண்டிபோர்த்து தா டோண்டி செகண்ட் தா அது ஹாண்ட்டோவர் பண்ணே வெப்சைட்ட சோ அதனால ஆ ஆகஸ்ட் ஃபஸ்டு வீக் தா நெஸ்ட் பேமென்டூ அ அந்த நம்ப குடுக்குற ஃபியூ ஃபியூச்சர்ஸ் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்ல இருந்து அடுத்த பேமெண்ட் ஆயிரத்தி எர்நூற் ரூபா மந்த்லின் சொல்லிட்டே அதுக்கு நம்மளுக்கு எந்தப் பெரிய ஹோஸ்டிங் பண்ண போறதில்ல எதும் இல்ல பட் என்னன்னா நடுவுல இப்போ நம்ம ஸ்டார்டிங் இப்பதா ஃபஸ்ட் வெப்சைட பண்றோ அப்படின்றப்போ சில பிரச்சன வரோ திடீர்ன்னு வெப்சைட் கிராஷ் ஆயிடும் சர்வர் இஷ்யூ ஆயிடும் அதெல்லா இருக்கறதுனால நம்ம நம்ம திருப்பி பண்ணணூ சோ இப்பெ இல்ல இல்ல துரித் பா புதுசால்லா பண்ணத் தேவல நம்மா என்ன இஷூவ் ஆ ஆமா என்ன இஷூவ்வோ எதுனால ஆச்சோ அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி பிக்ஸ் பண்றோ அவ்ளோ தா நம் சோ அந்த மாரி மட் ஏதோ சொல்லுவாங்கில்யே இப்ப நம்ம வெப்சைட கிரியேட் பண்ணிடடுவோ கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்து அந்தப் போர் டெஸ்டிங் சொல்லுவாங் இல்லயா என்னன்னா ஆகுன்ற போ தா இதெ இப்ப இப்ப நீங்க ஏ ஐயோட ஏ ஐபேஸ் வச்சு நீங்க பண்றீங்கன்னா ஏ ஐ கிட்ட கே சொல்லிட்னூ எனக்கு வந்து சர்வர் வந்து இந்த மாதிரி கங்கா லோட் பண்றப்ப இந்த மாதிரி ஆ கனெஷன் எர்ரர் வரக்கூடாது இந்த மாதிரி இ்ஸ்யூ வரக்கூடாது எல்லாத்தையூ நம்ம சொல்லணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து சொல்லூ எத எதல்லா பிக்ஸ் பண்ணோ டி என் எஸ் அந்த இது சொல்லுவோ இல்லையா செட்டப் இப்ப டி என் எஸ் செட்டப்பு எல்லாத்தையூ நம்ம பார்த்து ஒன்னு ஒன்னா முடிக்கணூ இப்ப நீங்க யூஸ் பண்றதெல்லா எப்டி எதுல நார்மலா நீங்களோ கோடிங் பண்ணி பண்றீங்களா இல்ல ஏ ஐ மூலியமா பண்றீங்களா
நா என் ஃப்ரெண்டும் நானூ தா ப்ரோ பண்றோ கொஞ்சோ கோடிங் பண்ணுவோ கொஞ்சோ வந்து கிளாட் டெம்ப்ளேட் அந்த மாதிரில்லா வந்து கொஞ்சோ ஏ ஐ கிளாட் கிட்ட மட்டோ கேட்டுப்போ
ஓகே பட் அதுக்கு மோஸ்ட்லி நீங்க வந்து நாம்ப்ளாவே இப்போ கோடிங்களே பண்றோன்னா அதெல்லா பெருசா பண்ணாதீங்க இங்க இவூங்களூக்கெல்லா நீங்க கோடிங் பண்ணி பண்ணி எழாயிரோ ரூபானா வேஸ்ட் அதுக்கு நீங்க நார்மலா வந்து இந்த ஏ ஐய் கிட்ட சொல் அதா சொல்வாங்கில்ல ஸ்க்ராப்பா ஒரு அவங்க டீட்டெய்ல்ஸ் எல்லா கொடுத்து இத கிரேயேட் பண்னா பண்ணிடூ அந்த மாரி
அ ஹாங்
நீங்க அதுக்கு எதுக்கு உக்காந்து கோடிங் பண்ணோ அதால ஈஸியா பண்லா சோ அதா இப்போது பேஸ்
இதெ போட மொபைலைஸ்ட்ணா எவ்ளோ ப்ரோ வாங்குவாங்க இப்போ வெப்சைட்லா
எஸ் ஸி இப்போ ஆல்ரெடி வெப்சைட் இருக்கா இல்ல வெப்சைட்டூ டோட்டலா கிரேட் ஃபஸ்ட்லேர்ந்து கிரேயேட் பண்ணி எஸ் ஏ கொடுக்
டாங்ணா வந்து இப்ப நா அந்த பட்ஜெட் வந்து அவரு நா ஒரு பத்து ரூபா வச்சே ஆனா ஆறு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கு கீய் தா முடிச்சாரு ஆறு ஏல் ரூபாய்க்கி
ப்ரோ ஒன்னு ஃப்ஸ்ட்டு நா சொ ஏ சொல்றேனா இதுல வந்து நம்ளுக்கு வந்து பெரிய லாஸ் ஒர்க்கே இருக்காது ஓகேவா இந்த வேஃப்சைட்டு அந் சர்வீஸ்ல நம்ளுக்கு பெரிய ஒர்க் இருக்காது செலவு இருக்காது அது அத நம்ம கரெக்டா பண்ணா
எனக்கு அந்த மன்த்லி மெயின்டெனன்ஸ் வந்தாலே கரெக்டா இருக்கு
ஆமா அதுதா மெயின் நம்மளோட டார்கே இப்போத்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோ அவுங்க கிட்ட கேளுங்க பட்ஜெட் இப்போதிக்கு என்னடோ பட்ஜெட் இவ்ளோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்னு நீங்க திருப்பி அவுங்க கிட்ட கேளுங்க அவுங்க என்ன பட்ஜெட் சொல்றாங்களோ அந்த பட்ஜெட் ரொம்ப கம்மி இப்போ வந்து எஸ் இ ஓ இதுக்கெல்லா காசு
இப்போ நம்ம கட கடயா கடை ஸ்டோர் ஸ்டோரா போய் கேக்லாமா ப்ரோ இந்த மாரி வெப்சைட் வேணுமா டிங் காட்ஸ்லா இருக்கு இப்போ நா வந்து ஆ
எப்டி சொல்றனா ஓ எப்டி சொல்ற இப்போ ஒரு மள்ளிக்கட ரொம்ப சின்ன மள்ளிக்கடன்னு வச்சுக்கோங்க அங்க போய் நீங்க செ கேக்க முடியுமா அவுங்ளுக்கு தேவயே இல்ல ஓகேவா இப்ப அ ஃபேமிலியர் கூட அது வேணா இப்போ ஒரு கிளினிக் நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி அங்க ஆளுங்க அதிகமா இருக்காங்ளா அப் அந்த மாரி இருக்கிறவங்ளுக்குதா நம்ம வெப்சைட் கேக்ணு இப்போ தெருக்கு தெருப்பு வந் எப்டி சொல்றது ஒரு ஊருக்கு ஊருக்கு நாலஞ்சு ஹாஸ் ஹாஸ்பிட்டில் இருக்கு பட் ஆனா நம்ப போய் எல்லா ஹாஸ்பிட்டில்லியு கேட்க முடியாது இல்லயா எங்க வந்து நல்லா கிளைண்ட்ஸ் இருக்றாங்க எ எங்க ஹாஸ்பிட்ல் எப்பவுமே கூட்டமா இருக்கோ அவுங்க வெப்சைட் இல்லியா அங்க பண்ணி கொடுங்க கரெக்டா இருக்கு பட் ஆனா நம்ம எல்லா கடையெல்லா எல்லா கடைக்கு போற பிஸ்னஸ் ஒண்ணு இருக்கு எப்டினா இந்த கூகுள் பிஸ்னஸ் ஃப்ரொபைல் தெரியு இல்யா
ஆமா ஆமா ஆ அந்த ப்ரொஃபைல் கூட
ஆமா ஆமா சொல்லுங்க இப்போ நம்ம கூகுள் மேப்ல தேடுவோல்ல நியர்பை ஸ்டோர்ஸு அதெல்லா அதெல்லா ஒன்னு யாரும் பண்ல பண்ணிருக்க மாட்டாங்க அதிகமா இருக்காது
அது கூட இப்போ வந்து ச சார்ஜஸ் வாங்கி செல்லாது
ஆமா ப்ரோ அது ஆ அது பண்லா அதுதா உங்களுக்கு ஈஸி இப்ப நீங்க சொன்னீங்க தெரு கடை கடைக்கு போயி
ஆ அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தா வாங்றாங்க பட் ஆனா அது பண்
அதுக்கு வந்து நீங் அது உங்ளோட மேண்டட்ரி காசு ஓகேவா அதுக்கு வந்து நீங்க எந்த சர்வீஸூ பெரிய ஏதோ காஸ் கொடுத்து நம்ம டொமைன் வாங்குற மாரி சர் ஆ அப்ப என்ன பண்ண அதுக்குன்னு ரொம்ப சீப்பா போகாதீங்க ஏன்னா அது லைப்ஸ் டைம்ஸ் ஒன்ஸ் தா லைஃப்கு ஒரு டைம்தா அவுங் பேமண்ட் பண்ண போறாங்க அதனால மினிமம் ஏனா ஏதாவது சேஞ்சஸ் வந்தா அது பண்ணு அத பண்ணு அதுல இருக் இல்லியா ஒரு டூ தௌசண்ட் அதுக்கு ரொம்ப சின்ன கடைக்கு போகாதீங்க ஓரளவுக்கு இருக்கு ஆமா ஏனா இப்ப நீங்க ஐநூறு ரூபா வாங்கிடுவீங்க லைஃப் ஃபுல்லா ஒரு பன்னெண்டு ஒரு எத்தன டைம் இப்பீங்னா சின்ன கட எடுத்தா
ப்ரோ ஆனா நா சும்மா சும்மா எங்க வீட்லியே போட்டு வச்சே ப்ரோ இந்த கிச்சன் பத்தி ஏ ஏ கேட் ஆ ஓகே ஆ ஓகே ஓகே
ஆ பண்ணுங்க